ஹலா
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
ஒன்னு இல்ல நா இப்பதா வேல எல்லா முடிஞ்சுது
சூப்பர் வேலல்லா முடிச்சுட்டீங்க சேரி சேரி சேரி அ எனக்கூ பெருசா துணி மட்டு மடிக்கணு துணி மடிச்சு வக்கணு
சர் ஓக்கே
ம் நைட்டுக்குல்லா முடின்ச்சா நைட்டுக்கு டிஃபன் எல்லா முடிச்சுட்டீங்ளா
இல்லல் அது இன்னு ஆரமிக்கல அது ஒரு எயிட் ஓ க்ளாக் மேலதா ஆரமிப்ப
சூப்பர் இன்னைக்கு என்ன டிஷ் பண்லான் நீங்க ப்ளான் பண்ணி வச்சுருக்கீங்க
இன்னைக்கு சிக்கன் ஐட்டம் தா வேறெதுமே இல்ல சாட்டர்டேன்றதால சிம்பிளாவே முடிச்சிட்லாமே
ஆமாம் சண்டே எப்டி நான்வெஜ்ஜு அன்னைக்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் எல்லா வாங்கிடுவீங்ளா இல்ல எப் ப்ப வாங்குவீங்க நீங்க
இல்லல்ல எப்போ தேவையோ அப்ப வாங்குவோ அப்பலா மொத்தமால்லா வாங்கி வெக்கிற பழக்கோ இல்ல
ஓ சேரி அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா
ஃப்ரெஷா வாங்கிருவே நானு
சேரி சேரி சேர்
அ மத்யான என்ன சாப்ட்டீங்க நீங்க
நா வந்து அ இந்த மஷ் ரூம் ரைஸ் மாரி பண்ணே சாத வடிச்சுட்டே சாத வடிச்சு எடுத்துட்டே
ஆ ஓகே
ஏனா எங்கிட்ட பாஸ்மதியு தீந்து போச்சு சீரக சம்பா பச்சரிசி எல்லாமே தீந்து போச்சு சு ஏனா சாப்பாட்டு அரிசி மட்டுந்தா இருக்கு
சேரி சேரி
அதுல பண்ணா எப்டி இருக்குமோ வருமான் தெரியல அதனால சோ சாப்பாட என்ன பண்ணே சோற நல்லா வடிச்சு எடுத்துட்டே
ஓகே
வடிச்சு எடுத்துட்டு ஒரு கடாயில நல்ல எண்ணெ ஊத்திட்டு
ஆ
வெங்காய போட்டே
ம்
நீட் நீட்டாவே வெங்காய கட் பண்ணிட்டே
நீட்டாவே ஓகே
நீட்டாவே கட் பண்ணி போட்டுட்டு
ம்
அ பச்ச மொளகா இருந்தா ஒன்னு போட்லா ஆனா எங்கிட்ட பச்ச மொளகா இல்ல அதனால நா பச் ச்ச மொளகா போடல வெங்காய போட்டுட்டு தக்காளிய நல்லா பொடுசா கட் பண்ணி கொஞ் தக்காளி நெறையவே போட்டே
ஓகே
இப்ப நம்ம ஒரு ரெண்டு போடுவோனா ஒரு மூணு போட்டே மூணு தக்காளி
அது இந்த மாரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது தக்காளி போட மாட்டாங்கல்ல
நா வெறும் பிரியாணி மாரிதான பண்ணே
ஓ பிரியாணி மாதிரியா ஓகே ஓகே
ஆமாம்மா தக்காளி நல்லா போட்டுட்டு
அ
நல்லா வதங்ன ஒடனே
ஓகே
ஆப் மஞ்சத்தூளு மொளகாத்தூளு உப்பு கரம் மசாலா
ம்
எல்லா போட்டுட்டு மஷ்ரூம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி அதையு போட்டு நல்லா வதக்கி
ஓகே
மூடி போட்டு க்ளோஸ் பண்ட்டே தண்ணில எது ஊத்தல
ம்
அதுலே நல்லா வெந்து ஃப்ரை ஆயி எண்ண தனியா பிரிஞ்சு வர வரைக்கு நல்லா போட்டுட்ட
ம்
ஆ நா வந்து ஏ வீட்ல யூஸ் பண்ற தனி மொளகா மொளகாத்தூள் நா எங்க வீட்ல அரைக்குற மொளகா தூளே நா போட்ட
செரி சரி
போட்டுட்டு அப்றோ சாதோ வடிச்சோனே கெளருனா பொ கொழஞ்சிரு அதனால கொஞ்சொ காத்தாற விட்டுட்ட அந்த தட்டு மட்டு எடுத்துட்டு கொஞ்சொ அப்டியே கொஞ்சோம் சும்மா குழுக்கி குழுக்கி உட்
ஆமா கொஞ்சொ இது சாரத்துக்கு விட்டா கொஞ்சோ பிசு பிசுனு இல்லாமே இருக்கு தனித்தனியா வரு ரைஸு
அப்றோ உப்பு காரோல்லா டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு அந்த சாதத்த ஃபுல்லு கொட்டி கலறிட்டே
இஞ்சி பூண்டு பேஸ்டு போட மாட்டீங்ளா
இப் போடுவோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னைக்கி
சேரி சரி
ஆ நா அதுக்கப்பறோ நல்ல பொடுசாவு புதினாவு மல்லு கொத்தமல்லியு நல்லா கட் பண்ணி தூவிட்டு போ போட் ட இன்னைக்கி எங்க ஊர்லலா காலைல செம மழ
இங்கேயுந்தா மழ பேஞ்சுட்டே இருக்கு கால்லருந்து தூரல்தா
தூரல்தா இங்கேயுமே தூரல்தா ஒரு ஆறு ஆறு வரையுமே விடாம வந்துச்சுங்க எப்டியோ ஸ்கூ கூல் லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க சோற மட்டு கேஸ்ல போட்றலா போட்டுட்டே
ஓகேங்க
எட்டு மணிக்கு வேனு ஏழு மணி ஆயிடுச்சு லீவே விடல இதுக்கு மேல வேல ஆகாதுன் சொல்ட்டு
ம்
கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சட்டே அப்றோ சக்கர வள்ளிக் கெழங்கு ஒரு எடத்துல வேக போட்டு சுடு தண்ணி சரி ஜில் ஜில்லுனு இருக்குன்னு சொல்ட்டு கொச சுடு தண்ணி ஒரு கேஸ்ல போட்டு
ம்
அது வந்தோனே கடகடனு இப்ப கடாய வச்சு தாளிச்சுட்டு
ஆ
குடுத் அம்ச்சுட்ட
இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா சாட்டர்டே தான இன்னைக்கு
இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சுங்க ம் காம்படிஷன் ஆமா காம்பட்டிஷன் மட்டு இந்த சனினா சனிக்கெழம வைக்கிறாங்களா
ஆ சேரி செரி
து அதனால அமுச்சு விட்டுட்ட
ம் போய்ட்டாங்க பசங்க ஸ்கூலுக்கு
ஆ பெரியவ மட்டு சின்னவன் எ கூட தா இருந்தா இன்னைக்கு மட்டு அவனுக்கு ஸ்கூ கூல் லீவா இருந்தா எங்க வீட்டுக்காரு வேல விஷயமா திருநெல்வேலி போனாரு
சேரி செரி
நாங்க நாங்களு திருநெல்வேலி போற மாரி பிளேன் பண்ணோ
ம்
கூல் இருந்ததுனால நாங்க போல அவர் மட்டு பொய்ட்டாரு
ஆ உங்க ஊர்ல இருந்து பக்கத்துலயா திருநெல்வேலி
இல்ல தூரோந்தா இருந்தாலு திருநெல்வேலில போய் நெல்லையப்பர பாத்துட்டு பக்கத்துலயே வேற எங்கயா போய்ட்டு அப்பறோ ஞாயிறுத்துக்கெழம மேலே வரலான்னு நெனச்சோ
ஓகே ஓகே டிரிப்பு மாரியா
நா சும்மா ஒரு ரிலாக்ஸ்க்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாரி இருக்குன்னு
ம்
ஆனா ஸ்கூல் வெச்சதுனால எங்கயு போல
ஏ லீவ் போட்டுற வேண்டியதுதான இதுல என்ன இருக்கு ஒரு நாள் லீவுல ஒன்னு ஆவ
இன்னைக்கி, ஆமா ஒன்னுஆகுறதுல்ல இன்னக்கி கொஞ்சோ ஸ்டோரி காம்பிடேஷன் வச்சாங்களா
ஆ
சேரி போட்டா அதே
ம்
போட்றது பிரச்சன இல்ல அதே பழக்கம் ஆயிடு இல்ல, இப்போ போனா போவாங்க இல்லனா அதே கொஞ்சோ லீவு போட்ற பழக்க அந்த மைண்ட் செட் வந்துருவா ங்க ஏ பெரிய பைய போய்டுவா சின்ன பையனுக்கு நா லீவ் போட்டன்னா அதே அவனுக்கு பழகிடு அவ இப்பயே ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுறா
என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா பைய? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா?
ஒருத்த வந்து செகெண்ட், ஒருத்த யூ கே ஜி
சேரி சேரி சேரி நைட்க்கு என்ன டின்னர் நெக்ஸ்ட்
நைட்டுக்கு தோசமாவு இருக்கு
ஆ
கால்லதா தேங்கா சட்னி அரச்சே நைட்டுக்கு வேற எதா தக்காளி குருமா அந்த மாரி எதா பண்லானு இருக்கிறே
சப்பாத்திலா செய்வீங்ளா
புரியலங்க
சப்பாத்திலா செய்றீங்க
சப்பாத்தி இல்ல இது தோச தக்காளி குருமா
இல்ல சப்பாத்தி செய்வீங்களா டிஷ் நைட் அந்த ஒரு மாரி
ஆ செய்வே
ஆ அப்றோ என்ன சைடிஸ் செய்வீங்க
தக்காளிக்கு குருமா இல்லன்னா சிக்கன் கிரேவி இல்லன்னா முட்ட கிரேவி அந்த மாரி ஏதாச்சு பண்ணுவே
தக்காளி குருமானா தக்காளி சட்னியா சொல்றீங்க நீங்க
தக்காளினா அ அதேதா வெங்காயோ நல்லா நீட் ட்டாம கட் பண்ணிட்டு வெங்காயோ தக்காளி, பட்ட, லவங்கோ பூண்டு, இஞ்சி தேங்கா இதெல்லா நல்ல எண்ணெய்ல வதக்கி மொளகாத் த்தூள் எல்லா போட்டு நல்லா அரச்சிட்டு
ம்
எண்ணெ ஊத்துனோன்னே ரெண்டு வாசனைக்கு பட்ட லவ்ங்கோ போட்டு கருவேப்பில்லைய போட்டு அந்த வதக்கி அரச்சத எடுத்து இதுல கொட்டிட்டு
ம்
கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புற உப்புக்கு உப்பு மொளகாத்தூள் வேணா மொளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சா தக்காளி குருமா சூப்ராருக் இது கொந் தக்காளி எக்ஸ்ட்ரா போடணு அவ்ளோ தா
புரியலங்க
எம் டி குருமா எந்த வெஜிடபிள்ஸும் போடாத வெறும் எம் டி குரு
ஆ ஆமா ஆமா ஆமா அப்டிதா இருக்கு எம் டி சால்ன மார்ருக்கு
ஆ ஓகே ஓகே
எல்லாமே வதக்கி அரச்சு நம்ம தேவையான மசாலா போட்டு இது பண்ணிக்கலா
ஓகே ஓகே நாளைக்கு சண்டே ஆச்சு என்ன ஸ்பெஷல்
நாளை க்கே சிக்கன்னு ஃபிஷ் எடுக்கலான்னு பிளான்ல இருக்க
சிக்கென்னு ஃப்ரெஷ் ஃபிஷ் ரெண்டுமா
ஆமா சிக்கன் கொஞ்சோ ஃபிஷ்ஷு கொஞ்சோ ஃபிஷ்ஷு சாப்
ம் ஓகே ஓகே என்ன ஃபிஷ்ஷு சாப்டுவீங்க
நா எல்லாமே சாப்டுவ
ம்
அங்க போய் பாப்போ எது ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாப்போ இன்னொன்னு ப்ரைஸ் எது ரீசனபுளா இருக்கு எங்க பட்ஜெட்டுக்கு எது வருது ம் அது பாத்துட்டு அதுக்கேத்த மாரி எடுப்போ
ம்
இப்ப கொழம்பு வெக்றதா இருந்தா சங்கரா மத்தி அந்த மாரி பாப்போ
ஓகே ஓகே வருக்றதுனா எந்த மீன் எடுப்பீங்க
வறுக்றதுனா பாற எடுப்போ மத்தி கூட சில சமயோ வருப்போ இல்ல மத்தியே ஃபிரெஷ்ஷா இருந்துச்சுன்னா மத் தியே கொஞ்ச எடுத்து கொஞ்ச கொழம்புக்கு கொஞ்ச வறுவலுக்கு வச்சிருவ அ பாற இருக்கு ஷீலா மீன் நல்லாருக்கு
ஆமா ஆமா இது கொஞ்ச முள் இல்லாம இருக்
அ ஆமா ஆமா நல்லாருக்கு ஷீலா மீன் நல்லாருக்கு அ சால்மன் ரேட் கம்மியா இருந்தா எடுப்போ
ம்
பாற கூட நல்லாருக்கு
பாற கூட நல்லாரு ஆனா அது தோல் தனியா வந்துருல அதா ஒரு மாதிரி தோல் மட்டு தனியா பீச்சிட்டு வர மாரி இருக்குல
அது ஜாக்கெட்டு மீன் தான
அது வேற மீனு அவுங்க ஊர்ல அந்த மாரி சொல்லுவாங்ளா தெரில எங்ளுக் சரியா ம் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேரு இருக்குல
ஆமா உண்ம தா ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு விதமான பேர் வைக்கிறாங்க
ஆமா
ஆமா அது என்னன் தா நம்ளுக் தெரியல
எனக்கு மீனுல அவ்ளவு வெரைட்டி எல்லா தெரியாது தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி தா சங்கரா தெரியு அதுக்கப்பறோ இந்த மத்தியு இந்த சால மீன் எதோ சொல்லுவாங்களா அது அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது
கொழம்பு ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது உண்மதா அனா மத்தி வந்து கொஞ்ச நீட்டா இருக் கு கொஞ்ச நீளமா இருக்கு சால குட்டி குட்டியூண்டு இருக்கு
ஆ
ஆமா சால வந்து கொஞ்ச சாம் பல் நிற கலர்ல இருக்கு மத்தி க கருப்பு கலர்ல இருக்கு சால மீனு கொழம்புக்கு செம்ம டேஸ்ட்டு
ஆ ஆ
ம்
இதல்லா வாங்வீக கெழங்கா மீன் சொல்லுவாங்க
தேங்கா பாறையா
இல்லல்ல கெழங்கா கெழங்கா மீனு
ஆ கெழங்கா வாங்க மாட்டோ கெழங்கா அந்த ஒரு எங்க ரோட்டு கடைல கெழங்கா மீனு அது போட்டா சாப்புடுவோ நெத் திலி ஃப்ரை சாப்புடுவோ இங்க நா எங்க அம்மா வீட்டு சைடுலா கெழங்கா மீன் நல்லா கடைக்கும
ஆ
இங்க வந்து நெத்திளி கெடைக்குது அப்பறோ இந்த மீன் கெடைக்குது நெய் மீன் கெடைக்குது
நெய் மீன் நெய் மீன்னா பெருசு பெருசா இருக்குமா குட்டி குட்டியா இருக்குமா
சில்லி மாரி போட்டு விப்பாங்க
ஓ அப்படியா இல்ல அதுக்கு வாங்கணுன்னா நீட் நீட்டா பெருசு பெருசா இருக்குமா இல்ல குட்டி குட்டியா வருமா
குட்டி குட்டியுண்டு சில்லி மாரி
ஆ சேரி சேரி
சில்லி மாரி போடுத்தருவாங்க ரொம்ப நல்லாருக்கோ
ஆ ஓகே ஓகே
சில்லி மாரி ஃப்ரை பண்ணி கடையில
ஆ உங்க ஊர்ல எது பேஃமஸ்ஸு ரொம்போ
எங்க ஊர்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்
என்ன டூஸ் பர்ஸ் இருக்குங்
ஊட்டி ஊட்டி அ மருதமல ஈஷா மங்கி ஃபால்ஸ் கோவை குற்றாலம் பொள்ளாச்சி அப்பறோ
ஓஹோ
வால்பாற
ம்
அது சுத்தியுமே நல்லா அம் நல்ல ஆ பிளாக் தண்டர்
ஓகே நா வந்திருக்க அங்க
ஆமா நானு நறைய தடவ போயிருக்க ஸ்கூல் டூர்ல போயிருக்க நா வேல செய்றப்ப போயிருக்க க்க வந்துருக்கீங்களா
ஆ வந்துருக்கேங் பிளாக் தண்டர் வந்துருக்க
எப்டி வந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கீங்களா ஸ்கூல் ஞாபகமா அந்த மாரி எத எப்டி வந்துருக்கீங்க செரி செரி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா
ஆ நல்லா என்ஜாய் பண்ண ஃபுல்லா வாட்டர் ரைடு தா
சேர் சேரி